ஆ கேக்குதா ப்ரோ ஆ நல்லாருகெ ஆ ஓகே ப்ரோ அது அந்த ப அந்த காலு ஆ சாப்டாச்சு புரோ இதுக் மேல்தா
செர் செர் ஓகே ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ இன்னக்கி நாள்லா எப்டி போச்சு ப்ரோ
பரவல்ல ப்ரோ அது சேம் தா எல்லா எப்புடி டெய்லி எப்புடி போதோ அதேதா அ ரிப்பீட்டு தா
ரைட் ரைட்டு ப்ரோ இங்கேயே அதேதா ப்ரோ ஏதோ ஏதோ போது ப்ரோ ஆனா எங்க போகுதுன்னு தெரியமாட்டேது நா இப்பதா ப்ரோ ஸ்டடி முடுச் ச்சுட்டே ப்ரோ இதுக்கப்பறந்தா ப்ரோ ஒர்க்கிங் போனு ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ போன வருஷமே முடிச்சுட்டே என்ன ஒரு அரியர் உழுந்துருச்சு கணக்குல எனக்கு கணக்குக்கு ஆகாது அதனால கணக்குல மட்டு அ ஆமா ப்ரோ அத மட்டு க்ளியர் பண்ணிடேனா ஆமா ப்ரோ இன்ஜின் பத்தி சொல்லவா வேணு உங்குளுக்கு
ஆமா நம்புளு அதே கேஸ்தா
பரவால்ல நீங்களாச்சு வேலைக்கி போயிட்டீங்ளே அது சந்தோஷோ
எல்லா நம்போ அப்ப தேர்ரதா அப்ப ஸ்டாட்டிங்ல யார் படிச்சவொடனே யாருக்கு வேல கெடைக்குது இப்ப குட எதோ சின் சின் ச நம்ம ஸ்டார்ட் பண்ணி எதோதோ உள்ள போய் டு உள்ள போனாதா
ஆமா ஆமா ப்ரோ அது கூட நா இன்னு ட்ரை பண்ல இந்த எக்ஸாம் வச் க்ளீர் பண்ணி ட்ரை பண்லானு பாக்கறே ஆனா ஆல் அதுக்கேத்த மாரி எனக்கு சூழ்நெல வர மாட்டெங்கிது வாழ்க்க ஒரு பக்
ஒ ஒ ஒரு ஒரே ஒரு பேப்பர் தா அறியறா இருக்கா இல்ல
ஒன்னே ஒண்ணுதா ப்ரோ அந்த ஒன்னே ஒண்ணுதா ப்ரோ கஷ்ட தேர்லந்து கடைசி வரைக்கு அதுவொண்ணுதா வச்சுருக்கே நா வந்துட்டு பி ஜி ப்ரோ நா பி ஜி எம் சி எ அதுதா கொஞ்சோ எனக்கு இது ப்ரோ மத்தபடி ப்ரச்சன இல்ல இத மட்டு எப்டியாச்சு பாஸ் பண்ணிட்டு ஒரு டிகிரிய கையில வாங்கிட் சிண்டராச கையிலேயே புடிக்க முடிலன்ற மாரிதா என்ன கையிலேயே புடிக்க முடியாது நீட்டா எங்கயாச்சு பெங்ளூரு இந்த மாரி எங்கயாச்சு ஒர்க்கு போயிர்ணு அப்பதா கரெக்டா இருக்கும்
இப்ப அப்டியே ட்ரை பண்ண வேண்டியதான அந்த ஒரு அரியரு அந்த ஒரு அ இருந்துருந்தாலு அப்டியே ட்ரை பண்ணலால்ல
அதா ப்ரோ அப்டித்தா ட்ரை பண்ணலா நா பாத்தே பஸ்ட்டு இல்ல சா போஸ் நாளைக்கு வேலைக்கு போயிட்டோம்னா இப்ப அங்க வேலைய பாப்பனாலு இந்த எக்ஸாம் ஓப்பனா மேக்ச பொறுத்த வரைக்கோ போட்டு போட்டு பாக்கணோ வேலையில கான்சன்ட் பண்ண முடியலானாப் அப்ரோ வேலைல எதுனா பேர் வந்துரோ அப்படின்ற ரீசனுக்க ஓசரோ ஆ பஸ்ட் இதே பேப்பர் தா ப்ரோ எனக்கு எங்க வாத்தியார்டலா மெட்டீரியல் கேட்டே ப்ரோ மெட்டீரியல் அவுங்க அனுப்புனா அனுப் பிரண்ட்டு அனுப்பவேயில்ல காசு மட்டோ ஆயிரத்தி ஐநூருபா லைப்ரரி பீஸ்ன்னு வாங்கினாங்க அதுக்கப்புறோ அது என்னாச்சுனு கேட்டால் அது வாய தொறக்க மாட்டேங்கிறாங்க
அங்க இருக்க யாராது ஜூனியர் பசங்கிட்ட கேட்டுவாங்கி வாங்க வேண்டியதுதானே
ஜூனியர்டையு கேட்ட ஜூனியர் சிலபஸ் வேற ப்ரோ அவங்க யூ ஜி ஜி ப்ரோ நா பி ஜி ஜூனியர் சிலபஸ் வேற என்னோட சிலபஸ் வேற
இல்ல நீங்க பி ஜி முடிச்சிங்கல்லையா பி ஜி முடிச்சு இப்ப பி ஜில இருக்குன்னு இருப்பாங்கல்ல இப்போ இந்த ஆ
அட்மிஷனே சேரல டம்மி காலேஜ் டம்மி காலேஜ் அ அட்மிஷன் னே சரில ப்ரோ
ஓகே ஓகே
அத டம்மி காலேஜ்னு தெரியாம நா போயிட்டு பிளேஸ்மெண்ட பாத்துட்டு சேர்ந்துட்டு அப்றோ ஒரே கூத்தாயிடுச்சு சங்கட்டம் அப்புறோ என்ன பண்றது சரி சர்டிஃபிகேட்லா உள்ள குடுத்துட்டோ வேற வழ் இல்ல கலதைக்கு வாக்கப்பட் டா போய்தான ஆவனோ வர மாரிதா டிகிரி இப்ப குடுத்தாச்சு வேற வழி இல்ல நா டேஸ் காலர் தா ஃப்ரோ டெய்லியு வீட்டு்ல இருந்தே போயிருவே ஃப்ரோ
ஹாஸ்டல் லைஃப என்ஜாய் பண்லப்பா
இல்ல ப்ரோ ஹாஸ்டல் நா கேக்கலான்னு தா பாத்த ஃப்ரோ அப்புறோ ஹாஸ்டல இருந்துட்டு இப்ப இன்னோ ஃபீஸு அதுவே த்யா சொன்னாங்க நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல இது கட்
பட் ஆனா டேம் குடுப்பாங்க ரெண்டு டேம் மூணு டேம் நாலு டேம் பே பண்ற மாரி
இல்ல ஃப்ரோ ஒன் இயர்க்கு தா ஃப்ரோ பஸ் பீஸ் போஇ இல்ல இல்ல இது பொத்தவரைக் ஹாஸ்டல் பீஸ் போரத்துக்கும் டேம் கிடையாது ஃப்ரோ இயற்கு தா
அவினு எப்படின்னா பிரிச்சு கட்டலல்ல அ பாதி பாதியா கூட
அப்படி அப்படி கட்டலா தான் நினைச்ச ஃப்ரோ ஆனா பசங்கள ஜூனியர் பசங்க எப்படி சொன்னா ஆ அண்ணாத்த அந்த மாதிரிலா இப்படிதா சொல்றாங்க அப்படிதா சேர்றப்ப சொல்லுவாங்க சேர்ந்துராதிங்க எல்லாம் மோசமானவானுங்க ஒன்ன நம்பர் கிரிமினல்லுக வேண்டவே வேண்டா அப்படின்ட்டாங்க
என்னதா இருந்தாலும் நீங்க ஏன்னா நிறைய பேர் அதான் நா இது வரைக் ரெண்டு மூ பேசனவங்கிட்ட எல்லாமே அத சொல்றாங்க ஹஸ்டல்ல யாரு இல்ல எல்லா போய் டேஸ் காலர் பண்ணிட்டு ஹாஸ்டல் வேணா ஃபீஸ் அதிக பீஸ் அதிகனு உடனா நா வந்து தூரம் ஏனோடம் நா படிச்சது காலேஜுக்கும் நா இருக்கிற இடமு தூர அதனால அது அஃபர்டபுள் அதுதா அப்ட் பண்ணணு பட் உங்களுக்கு பக்கம்றனால நீங் சொல்றது புரிது
ஆமா ஃப்ரோ ஆனா எனக்கு இங்க ஆமா ஃப்ரோ எனக்கு இங்க நாலு கிலோமீட்டர் நா பரவால்ல கிலோமீட்டருக்கு ஆயர் ரூவா வாங்குற புரியல அப்புறோம் போயிட்டு பிரின்சிபல்ட்ட கம்ப்ளெய்ன்ட் எழுதிக்கொடுத்து மாம் இந்த மாரி ஆயர் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயர் ரூவா வ ங்குறாங்க நா நாலு கிலோமீட்டர் தா வரும் இதுக்கே நாலாயிரம் வாங்குறாங்க எனக் இவ்வளவுல்லாம் கட்ட முடியாது மேம் ஆமா வரும் பஸ் பஸ்ஸுக்கு தா ப்ரோ கிலோமீட்டருக்கு ஆயிர ரூவா. பசங்க இருவத்த ஏழு முப் அதான் ப்ரோ இன்ஜினியரிங்லா படிக்கிறானுங் இருவத்தேழு முப்பது கிலோமீட்டர் இருந்து வரானுங்க அவனுங்க நெலமைய நெனைச்சு பாருங்க முப்பதாயிரம் கட் ணோ அதல்லா முடியல ப்ரோ அவ ஒருத்த அந்த மாதிரி இருபது பேர் பக்கோ வர்றானுவ அவனுக் ஆ பஸ் ஃபீஸ்லயே காலேஜ் நடந்துரும் போல ப்ரோ
ஆமா எதுல என்னப்பா ச ஹ்ம்
அப்புறோ லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபீஸ் வந்துட் சே சேரி போர் போர் தௌசண்ட் என்னால கட்ட முடியாது மேம் எனக்கு இங்கதா மேம் இருக்கு அதுவும் இல்லாம நான் வீட்ல கஷ்டப்பட்டு தான் வறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தே அப்றோ ப்ரின்சிபல் மேம் தா வந்துச் சரி ஓகே ப்பா நீ பாதி மட்டும் கட்டு அமௌண்ட்டுன்னாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்டர எழுதி பஸ் ரிப்போர்ட்ட குடுத்தே டிரைவர்ட்ட அதுக்குப்பற அப்புறோ ஃபீசப் போய் கட்டி ஒரு ஒரு வருஷம் போனோ ப்ரோ அதுக்கப் ப்புறோ இது சரிப்பட்டு வராது நம் அவுட் பஸ்லேயே போயிக்கலா அப்டின்னு அவுட்பஸ்லய போனே என்ன அவுட் பஸ்ல போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் ஆகுதா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபால முடிஞ்சு போச்சு மொத்தமாவே ஒரு வருஷத்துக்கு
அதாது அதப் பசங்களோட பசங்க வண்டியிலப் போறது அதெல்லா ஈஸியா ஒன்னு கம்மி ஆயிடும்ல எல்லா முக்காவாசி பேரு டே ஸ்காலர்ஸு வண்டியில தா வந்திருப்பாங்கல்ல
ஆமா ப்ரோ இல்ல நான் பீ ஜி ன்றதுனால இ என்னோட ஃபிரெண்ட் ஆமா இல்ல நா பீ ஜி ங்கும்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒரே வாரத் நான் தா அவ என்னா பண்ணா அவன் முடிக்கப் ங்கேயே வெயிட் பண்ணா கூப்பிட்ட. கேறி நெறைய அட்மிஷன் வரு பாத்தா காலேஜுல அட்மிஷனே வர்ல பி ஜீ ன் ஒரு பத்து பேர் கூட வரல எட்டு பேர் தா இருந்தோ அவனயுந் தூக் நான் இங்க போட்டுட்டேன் கடைசியில ரெண்டு பேருந்தா வந்துட்டுருக்கிறோ அவயே வரவே மாட்டான் காலேஜுக்கே
அ அதுவு கரெக்ட் தா எல்லா மோஸ்ட்லி யூ ஜி க்கு வர்ற சீட்டு விட பி ஜி க்கு வர்ற து ரொம்ப கம்மி
ஆமா ப்ரோ அத ஆஹ் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மூணு படத்துல ரூம்ல உனக் வேனா டியூஷன் பீஸ் நா தரே உன்ன யார் டியூஷன் வர சொல்றா சொல்ல சொல்லுவால ஒரு டயலாக்கு அந்த மாரி தா வாத்தியாரு உங்களுக்கு வேனா நா காசு கூட தந்தறே நா வீட்டுல இருந்தீங்கன்னா டேஸ் காலர் வராதீங்க வாங்கன்னு சொல்லி சாரை பாத்துருப்பீங்க அதெல்லா மொக் மொக்க ப்ரோ எந்ததுமே கிடையாது ப்ரோ ஒரு டிகிரிக்கு கொசரம் ப்ரோ ஆ அதுக்கு கொசரம் வேணா இருக்கலா என்னது யூனிவர்சி ப்ரோ
ஓகே ஓகே அதனால தா
அக்கா அக்கா ப்ரோ அக்கா ஆமா பரோ ஆமா ப்ரோ அதன்றனால பரவால கூட யூனிவர்சிட்டில ஒரு டிகிரி போட்டு வாங்கிட்டா பெஸ்ட் அப்டின்னாங்க அதனால போட்டே வேற எதனா வெளிய போட்டுட்டு கூட உள்ளூர்லயே வந்துட்டு இந்த காலேஜ் பேர் தெரியாம வந்துட்டே பாத்தீங்களா அதனால தான் எனக்கு ஒரே சங்கடம் ஆயிடுச்சு
உள்ளூர்ல இருக்கவுதா தெரியாது வெளியூ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் காலேஜு பத்தி உள்ளூர்ல இருக்கவுக்கு தெரியாது ஏன்னா அது பெருசா நம்ம கண்டுக்க மாட்டோம் பக்கத்
ஆமா ஆம்மா எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட பாத்துட்டு யாரோ எங்க அண்ணா கிட்ட சொல்லி என்ன கோத்து உட்டாங்ய அவேன் மட்டும் எவனு கையில கிடைச்சா அவனை தான் வெறி கொண்டு தேடிடுக்கிறேன் சிக்க மாட்டேங்கிறான் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அவன் வுட்டு நான் பட் நான் போயிருந்தா கூட பரவால இன்னொருத்தன வேற கூட கூட்டு போயிட்டே அவன் எதுக்கெடுத் மொதல்ல உன்னால தான்டா அந்த காலேஜ் சேந்தேன் உன்னால தான்டா சேந்தேன் நம்ம பாட்டுக்கு செவறேன்னு எங்கேயாச்சும் அ உன்னால என்ன பண்ண அத பண்ணிட்டே நான் வேற காலேஜாச்சும் எங்கேயாச்சும் போயிருப்பேன்டா தினொ தினொ கிளாஸில உடக்காறப்போ பொய்யய்யோ முடியல அப்புறம் அவனும் பாத்துட்டு பாக்கரதெல்லாம் பாத்துட்டு வீட்டிலேயே அதாங்க ப்ரீ ஃபயர் விளையாட ஆரமிச்சுருவான் அவனும் வீட்ல உகாந்துட்டு
சேர் யூஜி படிச்சட்டுதானே பிஜி போயிருப்பீங்க யூஜியில என்ன கோர்ஸ் எடுத்தீங்க
யூஜீ ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ
எஸ் இ எஸ் சி
ஆமா ப்ரோ அப்பன் இல்ல இல்ல சி எஸ் சி இல்ல ப்ரோ சி எஸ்ஷ பி எஸ் இ நீங்க சொல்றது புரியுது அப்ப யூஜி படிச்ச காலேஜலயே போட வேண்டிதானே அப்படின்னு சொல்ல வரீங்க ஆனா அந்த காலேஜ் என்ஜாய் பண்ணலாம் ஆனா படிக்க முடியாது செரி யூ ஜில தான் என்ஜாப் நம்பா பி ஜில படிச்சல வந்தா இங்கப் படிக்கவும் இல்ல என்ஜாயும் பண்ணல எதுக்கு வந்தன்றதே மறந்துட்டு மாரி நிஜ சமயக்காராக மாரின்ற மாரி
அத பஸ்ட்ட் நாலு வருஷம்னா நம்ம எப்ப படிப்போம்னா இந்த அது மேக்சிமம் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நினைவு வந்துருச்ச தேர்ட் இயர் கடைசி இந்த லாஸ்ட் செமஸ்டர்ல படிக்க ஆரம்பிப்பாங்க பைனல் இயர்ல முடிப்பாங்க. சில பேர் அதையும் உட்டு பைனல் இயர் கடைசில தான் படிப்பாங்க.
அதெல்லாம் நானே கட கடச்சி ரெண்டு மாசம் ஒரு மாசம் நான அந்த மாரி
ஆமா எக்ஸாம் வந்து எப்போ நம்ம வந்து கடைசி தேர்டி டேஸ்ல படிப்போமோ அதே மாதிரிதான்.
ஆ நீங்க பரவால்ல தேர்ட்டி டேஸ் கூட கிடையாது நா கடைசி ஒரு நாள்.
அவசர அவசரமா அதுல அ அதுலாம் ஒரு கேள்வி ஃபண் இருக்கோம் நம்ம எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு அப்றோ எல்லாம் எ இந்த அந்த கொஸ்டின் தேர்றதுக்கு கஷ்ட
ஆமா ஆமா ப்ரோ ஆஹ் இம்பார்டன் சொல்லிருப்பாங்க அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ ஆனா கூட இருக்கவன் படிக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு அடிஷ்னல்லா வாங்கி எழுதுவான் பாருங்க அதான் அடிஷ்னல் வாங்கி படிக்கலனு தான சொன்னா நம்ம கூட உட்கார்ந்து ரீல் தான ப எப்புடி இவன் அடிஷ்னல் வாங்கறான் ஹ அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்னடா டா படிக்கல அடிஷ்னல்லா வாங்குனன்னு சொன்னா மாப்ள கத
கத எழுதுடா அது இதுதான் கத எழுதுவந்தான் எவன் கேட்டாலும் அததான் சொல்லுவான். சும்மா கல் கத எழுதுனே. ஏன்னா எம்டியா விட்டா அ வேஸ்ட் ஆய்ரும் பேச்சு பேச்சு எழுதுனா எவ கண்டுபிடிக்கமாட்டா.
ஆஹ் அது கூட பரவால்ல ப்ரோ அவ்ளோ பேப்பர வாங்கி அடிஷ்னலா வாங்கி எழுதிட்டு என்ன பாத்து ஒரு சூப்பர் கேள்வி கேப்பான் பாருங்க ப்ரோ நீங்க பாசு தான ப்ரோ ரோ அப்டின்ட்டு அடிஷ்னல் வாங்கி எழுதுனது அவன் என்ன பாத்து கேப்பா பாருங்க அந்த செகண்ட்ல சந்திர முகியா நா மாறிட்டேன்.
கரெக்ட் தான்.
உம்.
அ அ இப்போ யூ ஜி படிக்கிறப்போவு இப்ப எதோ அரியர்ஸ் வந்து ஆஹ் எ ஒரே அரியரோ ஒரு தடவ டிராவல் பண்ணீங்ளா இல்ல ஏகப்பட்ட அரியர்ஸ்ல இருந்து கிளியர் பண்ணீங்ளா
அதெல்லா கிளியர் பண்டே ப்ரோ எல்லா காலேஜ்லியு சொன்ன மாரிதா பர்ஸ்ட் இயர்லியு பைனல் இயர்லியு வச்சதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே அப்டித்தா இருக்கணு அதா இளந்தாரி பையனுக்கழகு எப்பவும்மே அய்யோ ஆஹ்
கரெட்தா அதுவு நா நம்போ அரியர் வக்லனாதா அதிசியோ
ஆமா ப்ரோ அரியர் வக்
அது கிளியர் பண்றதுன்னு ஒரே அட்டம்ட்ல பண்ணீங்களா இல்ல
அதெல்லா ஒரே அட்டம்ட் அதெல்லா ஒரே அட்டம்ட்ல பண்ட ப்ரோ ஒரே அட்டெம்ட் ப்ரோ அதெல்லா ஆமா ப்ரோ இதையு கிளியர் பண்ணிட்ரேன்னு டுங்க பாத்தர்லா
சரி சரி ப்ரோ நா கால்ல கால் பண்ற வேற
ஆஹ் சரி ப்ரோ சரி ப்ரோ பேசனதுக் நன்றி ப்ரோ ஓகே ஓக்கே